வணக்கோ எப்டி இரு கீங்க
கேக்குது ஆஹ் நல்லா இருக்கேங்க நீங்க
ஆஹ் நல்லா இருக்கே
நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கே ஆஹ் சாப்பிட்டேங்க இன்னைக்கி வந்து ஆ ரொம்ப சிம்பிளாதா செஞ்சோ காலைல கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு டயர்டு ஆயிடுச்சு அதனால தக்காளி சாதோ செஞ்சாங்கங்க குக்கர்ல நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஹலோ கேக்குதுங்களா எனக்கு கேக்குதுங்க ஆ இப்ப கேக்குதுங்களா ஓகே தோழி சாப்ட்டாச்சுங்களா
ஆஹ் சாப்ட்டே
ஓகே ஓகேங்க என்ன சமையல் வீட்ல
வீட்ல தக்காளி சாதோ செஞ்சாங்கங்க
அப்டிங்களா சேரி சேரி நாங்க வந்து இன்னைக்கி கொஞ்சோ வெளியதாங்க சாப்ட்டோ கொஞ்ச கிளீனிங் ஒர்க் இருந்தது அதனால அது அதெல்லா கிளீன் பண்ணிட்டோனா என்னால சமைக்க முடியலங்களா அதனால இங்க வெளிய ஒரு ஓட்டல்ல போய் சாப் ட்டு வந்தோங்க
சேரிங்க சரிங்க
நீங்க ரொம்ப டல்லா பேசுறீங்
ஹலோ
ஆஹ் கேக்குதுங்க உங்களுக்
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதா ரொம்ப டல்லா பேசுற மாரி இருந்துச்சு அதா கேட்டேங்க
அப்படியெல்லா இல்லங்க நல்லாத்தா இருக் கே தூங்கிட்டு இருந்து எந்திரு ச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனால கொரல் கொஞ்சோ ஒரு மாரி இருக்கலா
சேரி ஓகேங்க சொல்லுங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க
நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலா இருந்தா ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் கூடலா இருந்தா எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க எப்பிடி இருப்பீங்க
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இருந்தா டைம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம ஃபோன்ஸ்லா எடுக்க மாட்டோ பிஸியாவே இருப்போ ஆனா நம்ம தனிமையில இருக்கும் போது என்னன்னா எப்ப பாரு ஃபோனே பாத்துட்ருப்போ எதுனா டைம் பாஸ்க்கு கெடைக்குமா ம் ம் சொல்லிட்டு வீடியோ அந்த மாதிரி எல்லா பாத்துட்டே இருப்போ ஃபோன்லயே நம்மளுடைய அஹ் நேரோ செலவிடுவோ ஆனா நம்ம ஃபிரெண்ட் ஃபேமிலியோட இருக்கும் போது நல்லா ஜாலியா இருக்கு கேம்ஸ்லா வெளையாடுவோ நாங்க ஃபேமிலியா இருக்கும் போது இந்த கார் ட்ஸு அதுக்கப்றோ இந்த ராஜா ராணி கேம்ஸ்லா வெளையாடுவோ நைட் எல்லாம் ஃபுல்லாவுமே நாங்க விளையாடி எல்லா இருக்கோம் ஆஹ் அதெல்லா ரொம்ப ஒரு நல்ல அனுபவம்ங்க
சரி சரிங்க நானுமே வந்து தோழிங்க கூட அதே மாரி வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட சொந்தக்காரங்க கூட ஆ வீட்ல இருக்கவங்க கூட இல்லனன்னா செம ஜாலியா இருப்பேங்க நல்லா வாயாடுவே எதுத்து எதுத்து பேசிட்டு இருப்பே ரொம்ப சேட்ட பண்ணுவே இது வேணு அது வேணுன்னு கேப்பே ஆனா எதையுவே வந்து நா முழுசா சரியா சாப்ட மாட்டே அதனாலயே திட்டுவாங்க நீ வாய் மட்டுதா ஆடுவே ஆனா சாப்ட மாட்டே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலா இருந்தா ரொம்ப நல்லாருக்குங்க ஜாலியா இருக்கு நீங்க சொல்ற மாரி அந்த கார்ட்ஸல்லா வெளையாடும் போது செம சூப்பரா இருக்கு யார் வின் பண்றாங்க அப்றோ போலீஸ் கேம்லா விளையாடுவோ அந்த ராஜா ராணியெல்லா நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அதே மாரி பிஸ்னஸ்னு கேமு அந்த மாரிலா வந்து ஆன்லைன்லலா இருக்கு அதெல்லா வாங்கிட்டு வந்து நம்ம வந்து தாயபாஸ் மாரி போட் டு வெளையாடுவோ அதெல்லா வந்து ரொம்ப ஃபன்னா போகு ஒவ்வொரு ஊரு வந்து காட்டுவாங்க நமக்கு தெரியாத பேர் ஊர்லா கூட அதுல இருக்கு அதெல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஃபன்னா போவுங்க
ஆமாமாங்க எனக்கு வந்து ஒரு வாட்டி நாங்க இப்ப போயிருந்தோ ஊருக்கு அப்ப என்னன்னா எங்க ஃபேமிலில எல்லாருமே என்ன பண்ணோ நாங்க கார்ட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோ ஆஹ் அ விளையாடிட்டே இருந்தோ நைட் ஃபுல்லாமே விளையாடிட்டு இருந்தோ மூ ணு மணிக்கு மேலதா எல்லா படுத்தோ திரும்பி என்னாச்சு அடுத்த நாள் காலையில எழுந்து எல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டோ ஊருக்கு போவே எங்க ஹஸ்பண்டுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே லீவ் போட்டாங்க ஆ லீவ் போட்டு திரும்பி என்ன பண்ணோ சமைய சமையல் வேலைலா முடிச்சு திரும்பயி கா ர்ட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சோ இதே மாதிரி வந்து கொழந்தைங்களுக்குமே லீவ் போட்டாங்க ஆக்சுவலி ஒரு வீட்ல இருந்தோ அங்க இருந்து டிராவல் பண்ணி அவங்க போகணு சரி ரொம்ப டயர்டா இருப்பாங்க சொல்லிட்டு ஆ அவங் பசங்களுமே லீவ் போட்டாங்க பசங்களு லீவ் போட்டு அப்றோ ஃபே மிலியே எல்லாரு உக்காந்து ஒரு கார்டு கேம் வந்து விளையாடுனோ அது வந்து ஒரு பிளஸ் மைனஸ் அந்த மாரி ஒரு கேம் வந்து சொல்லிக் குடுத்தாங்க ஆ அது வந்து ரொம்ப புடிச்சு போயிடுச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அந்த கேமு ஆ அந்த ஃபைவ் கார்டுதா அது அந்த கேமுக்கு அந்த ஃபைவ் கார்ட வச் சு விளையாடுணுமா ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து விளையாடுற மாரியே இருக்கு எப்ப நாங்க ஊருக்கு போனாலு ஃபேமிலியே அங்க உக்காந்துட்டு இந்த கேம் வந்து விளையாடுவோ
சரிங்க சரிங்க அதே மாரி செஸ் எல்லா விளையாடுவோ செஸ் எல்லா விளையாடும் போது நல்லா இருக்கும் ஒரு சில நேரத்துலல்லா வந்து நா வந்து அப்டியே தூ ஆ ஒரு ஜஸ்ட் ஒன் மிஸ்டேக்லல்லா நா மோஸ்டா அவுட் ஆயிடுவே அதெல்லா வந்து செஸ் எல்லா விளையாண்டா நம்மளுக்கு மூளை வளர்ச்சி நல்லா யோசிக்க சொல்லு நல்லா மூளை வளருன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நல்லதுதா செய்ய மாட்டோன்ற மாரி செஸ்லா நாங்க அந்த அளவுக்கு வந்து விளையாடுனுன்னா யோசிப்போ ஆனா நல்ல விளையாட்டு அதெல்லா விளையாடிருக்கோ கண்டிப்பா நல்லாருக்கு அதே மாரி சினேக் அண்ட் லாடர்லா விளையாடுவோ நல்லா மேல ஏறி போவோங்க ஆனா பாத்தா பாம்பு கிட்ட மாட்டி கீழ எறங்கி வந்துருவோ நல்லா காமெடியா இருக்கு இதே எங்க அம்மா பாட்டி எல்லார்கூடயு வந்து அந்த தாயக்கட்ட இருக்குல மகாபாரதத்துலலா காட்டுவா ங்க எல்லா விளையாடுவாங்களே அந்த தாய கட்டலா விளையாடு வேங்க நா மோஸ்ட்டா அவுட் ஆயிடுவேங்க ஒரு சில நேரத் துல எங்க பாட்டிங்கல்லா வந்து ஏமாத்தியே விளையாடுவாங்கங்க சண்ட போட்டுட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு நல்லா ஜாலியா இருக்குங்க ஒரு அஞ்சு பேரு பத்து பேருனாலு உக்காந்து கிராமத்துல விளையாடுவாங்க நல்லா இருக்குங்க ஆனா
ஆமா ஆமாங்க எ நா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உ இதேதாங்க இந்த மாரி கேம்ஸ்லா இருக்குங்களா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வீட்லதானே இருக்க இருப்போ அப்பல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய கேம்ஸ் வந்து ஃபேமிலியா விளையாடுனோங்க எனக்கு எப்பவுமே ஃபேமிலியா விளையாடும் போது ரொம்ப புடிக்கு அப்போ வந்து நானு எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ண நாலு பேருமே வந்து ஆ விளையாட அந்த ஞாபகோ வந்து வருதுங்க நீங்க சொல்லும் போதே அப்போ வந்து என்னனா இந்த தாய கட்ட தாங்க ஃபுல்லா வெளையாடுவோ காலைல ஆரம்பிச்சா அதே போயிட்டே இருக்கோங்க அஹ் நாங்க டீம் டீமா விளையாடுவோங்க நானு அப்பா ஒரு டீமு எங்க அம்மாவு எங்க அண்ணனு ஒரு டீமு அந்த மாரியே விளையாடுவோமா டைம் போறதே தெரியாது இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு சந்தோஷமாவு இருக்கு ஃபேமிலி கூட நம்ம விளையாடும் போது
கண்டிப்பாங்க தாயக்கட்டையு விளையாடுவோ அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து விளையாடுறத்துக்கு ஒரு கேம் இருக்குங்க கல்லாங்கா விளையாடுவோங்க நல்லா இருக்குங்க அஞ்சு கல்லு வச்சு நம்ம தூக்கி அத வச்சு விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க விளையாடுறதுக்கு அதே மாரி வந்து இந்த கோடு போட்டு நம்ப வந் து ரோட் லல்லா கோடு போட்டு தாவி தாவி விளையாடுவோமே ஆமா தாவி தாவி விளையாடுவோல்லங்க கல்லு போட்டு ஆ ஆ நொண் டி அதுவுமே நல்லா இருக்குங்க நொண்டியில குதிச்சு நம்போ அவுட் ஆகி வேணும்னே நம்ப அவுட் ஆகலைன்னு பொய் சொல்லி விளையாடுவோ அதெல்லா வந்து உண்மையாலே வந்து ஒரு புத்துணர்ச்சி குடுக்கு நல்லா எப்பனாலா வந்து இப்போ போனா கூட ஸ்கூல் பசங்கல்லா அங்கெல்லா விளையாடுனாங்கன்னா பாத்தா ஆசையா இருக்கு நம்பளு ஒரு காலத்துல இதெல்லா ஆடியிருக்குமே இப்ப நம்மளால முடியுமா அப்பிடி நம்மளால முடிஞ்சாலு நம்போ வெளையான் டா என்ன சொல்வாங்க அந்த மாரிலா யோசிக்க தோணுதுங்க
ஆமாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஃபோன்தாங்க பாக்குறாங்க கொழந்தைங்லா அப்பல்லா என்னன்னா நம்மள விளையாட விட்ருவாங்க நம்ம இந்த நொண்டி எல்லாம் நெறையா விளா டுவோ அப்றோ பாக்ஸ் வந்து ஈக்வலா போட் ஒரு விளாட்டு விளையாடுவோம் ஆஹ் அது அதுமே நல்லா இருக்கும் அப்புறம் இந்த நீங்க சொன்னீங்க இந்த கல்லாங்க் அந்த மாதிரி அந்த கல்லாங்காயாலயே இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க உட்டாங்கான்னு சொல்லிட்டு அது நிறைய கல்லெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல்லங்க அதுமே ரொம்ப புடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் தாயம் உம் இது பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கேம் விட்டா இன்னொரு கேம் விளையாடிட்டே இருப்போம் இல்லைன்னா ஒரு ஸ்கிப்பிங் எடுத்துட்டு வந்துருவோம் அவுட்டாக அவுட்டாவ மாறி மாறி எல்லாருமே விளையா அப்போலாம் யோசிப்போம் இந்த கேம் விளையாடலாமா கண்ணாம்பூச்சி விளையாடலாமா ஆஹ் ஓடிபுடிச்சி விளையாடுறது விளையாடலாமா இந்த மாதிரி ஒரு ஒரு கேம்மா அடுத்து அடுத்து போர் அடிக்கடிக்க மா பாத்திட்டே இருப்போம் ஆனா இப்பல்லாம் வந்து அப்படி இல்லை இங்க போனே பாத்துட்டு இருக்காங்க எங்கங்க வெளியே போய் விளையாடுறாங்க
ஆமாங்க கபடிய எல்லாம் விளையாடுவோம் ஸ்கூல்ல எல்லாம் கேர்ள்ஸ்க் கேர்ள்ஸ்க மட்டுமே விளையாடுவோம் அஞ்சு பேர் உக்காந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கும்ங்க விளையாட்டுனாலயே நம்மளுக்கு வந்து எப்படி உடம்புல்லாம் வந்து ஆரோக்கியம தான் நம்ம எந்திரிச்சு விழுந்து இறங்கி நம்ம விளையாடும் போது இது நமக்கு ஒரு சந்தோஷம்
ஆமாங்க அப்புறமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் இந்த ஒரு விளையாட்டுங்க இந்த செவன் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு அந்த விளையாட்டு வந்து விளையாடுவாங்க எங்க ஏரியால ரொம்ப பிடிக்கும்ங்க அத கல்ல தூக்கி நம்ம பால் மரா பால் அதுக்கப்புறம் நம்ம அத கட்டுவோம் பாருங்க செம திரில்லிங்கா இருக்கும்ங்க டீம் பிரிச்சு விளையாடுவோம் நாங்க வந்து எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களா ஒரு டீம் சின்ன பசங்களா ஒரு டீம் அப்படி பிரிச்சிருவாங்க உம் எங்க டீம்ல ஃபுல்ல கேல்சா இருப்பாங்களா நாங்க வந்து எப்படியாவது போய் அத கட்ட படத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த பால் அவ்ள மேல படக்கூடாதுன்னு என்ன ஓட்டு ஓ ஓடுவோம் தெரியுங்களா
ஆமாங்க நானுமே கல்லங்கா தான் சொல்ல வந்தேன் ஆனா எனக்கு அது பேர் தெரியல நான் மறத்துட்டேன் ஆனா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க கல்லங்கண்ணாவே எந்த விளையாட்டுல எல்லா விளையாட்டுிலயுமே எனக்கு கல்லங்கண்ணா ரொம்ப பிடிக்கும்ங்க ஆர்வமா விளையாடுவோம் ரொம்ப ஓடுவோம் அந்த பால் மேல படக்கூடாதுன்னு கேப்பாகும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் விழுந்தே வர்னாலுமே நம்ம அதுல இருந்து எழுந்திருச்சு ஓடணும்னு தான் நினைப்போமே தவிர வலிக்குதுன்னு உக்காந்துட்டு இருக்க மாட்டோம் நல்லா இருக்கும் ஆர்வமா விளையாடுறதுக்கு
அப்பலாம் நம்ம குழந்தையா இருக்கும் போது இந்த அளவு நம்ம ஓடி புடிச்சு விளையாடுவோம் பெருசா நமக்கு டயர்ட் ஆவாது அந்த அளவுக்கு ஒரு வலு வந்து இருக்கும் ஆனா இப்ப இருக்க பசங்கலுக்கெல்லாம் ஆஹ் எந்த அளவு சத்தா சாப்பிடுறாங்க எந்த அளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்களே தெரியலங்க ஃபோனயே உலகம்னு உட்காந்துன்னு இருக்காங்க
இப்பல்லாம் பிள்ளைங்க நடக்கவே மாட்டேங்காங்க இந்த பா பாதித்தோடு நடந்தால் தூக்கி வச்சுக்கோங்க தூக்கி வச்சுக்கோங்க எங்களால் முடியல அப்படின்றாங்கங்க நம்மளெல்லாம் நடக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க அவ்வளோ விளையாட்டு விளையாட சொல்லவாங்க பால் வாடிக்கெலாம் அனுப்புவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போல்லாம் எங்கெங்கே பிளே ஸ்கூல்ல போயிட்டு உடக்கார வச்சு ஏசியில போட்டு உட்கார வச்சுட்டாங்கன்னா பிள்ளைங்க எங்கதான் ஓடி ஆடி விளையாடுதுங்க
ஆமா ஆமாங்க நம்மலாம் அப்ப ஃபுல்லா நிறையா நடப்போங்க கால் வலிக்கும்வங்க ஆட்டோலும் கூட்டிட்டுனு போக மாட்டாங்க நடந்துதா வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம எவ்வளோ தூரம் நடப்போம் இப்பல்லாம் வந்து நம்மளும் நடக்கறது இல்ல நம்ம கூட இருக்கவங்க என் பையன்அப்படிதான் ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வந்தும் தூக்கு தூக்குன்றான் நம்ம எங்கெங்க ஆனும் தூக்குது வளர்ந்த பையனை இது ஒரு கொழந்த மாதிரி இருந்தா கூட வெயிட் ஒன்னும் தெரியாது தூக்கின்னு வரலாம் பெரிய பையன எப்படிங்க தூக்க முடியும் அப்படிதான் தூக்கு தூக்குனு அவன போட்டு ஆ டாச்சர் பண்றானங்க
கண்டிப்பாங்க நீங்க வந்து நிறைய வந்து விளையாட்ட பத்தி நிறைய பேசுனீங்க நிறைய சொன்னீங்க ரொம்ப நன்றி நம்ப அடுத்த தடவ பேசுவோம் நன்றி வணக்கம்
இதவிட பேசுவோங்க நன்றிங்க